அலோ ஆ தோழி ஆ எப்டி இருகீங்க தோழி
கேகுதுங்களா
ஆ கேகுது தோழி உங்ளுகு கேகுதா
ஆ தோழி கேகுது நா நல்லா இருக்கிறே நீங்க எப்டி இருகிறீங்க தோழி
ஆ ஆ நல்லா இருக்கே தோழி என்ன வேல லா முடி
ம் இன்னு இல்ல தோழி இன்னிகி வெள்ளி கெழமனால கொஞ்சோ வேல ஜாஸ்தியாவே இருக்கு
ஓ அப்டியா என்ன அப்டியா சேரி தோழி சாமிலா கும்டிங்களா
இன்னு இல்ல தோழி அதுகுதா எல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்றே தோழி ஈவி்னிங் தா பன்னனு நீங்க
அ ஆ நா முடிச்சுடே தோழி காலையிலயே அதெல்லா முடிச்சிட்டு கும்டொம் தோழி நாங்க
ம் பரவால்ல தோழி எவ்ளோ வேகமா முடிச்சிட்டு இருகிறீங்க
என்ன பண்றது தோழி காலையிலயே முடிச்சாதா வேல முடியுது தோழி இல்லன்னா அப்டியே ஈவி்னிங் ஆயிடுது ம் ம் சேரி தோழி நீங்க என்ன சுற்றுபயணம் போயிருகீங்ளா தோழி நீங்க
நா போயிருகிற தோழி ஆனா நெறைய எடதுக்கு போனது இல்ல நெறைய இடதுக்கு போணும்னு சொல்லிடு ஆசதா ஆனா எங்க நமக்கு நேரமு பணமு ஒத்துழைக மாட்டீங்குது நீங்க எங்
ஆ நா ஏதோ கன்னியாகுமரி போயிருக் க தோழி அங்க அங்க பாத்தீங்ன்னா ஆ திருவள்ளுவர் செல அதெல்லா கிட்ட போய் பாக்க சொல்லி ஒரே அதிசியமா இருகு தோழி அது அவ்ளோ பெரிய ஸ்டாச்சுவா இருக்கு
ஆமா தோழி நானு அது படத்துல இப்போ இதுலதா பாத்துருகிறே தோழி நல்லா இருக்குதுங்ளா
ஆ நல்லா இருக்கு தோழி கிட்ட பாக்கவே பிரம்மாண்டமா இருக்கு தோழி அந்த ஸ் செலைய பாக்கவே அதே மாரி அங்க வந்து ஆ அலைகளு இருக்கு தோழி அதே மாரி வந்து அந்த சூரிய அஸ்தமனம் அப்ரோ வந்து உதயம் வந்து பாகத்து வந்து பேமஸ் தோழி அங்க கரெக்டா நாங்க அந்த டைமுக்கு கூப் அ கூப்டுட்டு போயிறாங்களா அங்க போய் பாத்தோன்னா சூப்பரா இருக்கு தோழி அது பாக்கவே
ஆமா தோழி அந்த சூரியன் உதயம் ஆகர்து ஒ கடல் அலைகள் திருவள்ளூர் சிலை பாக்கவே நல்லாதா இருகும் கேக்கும்போதே ஏ எனக்கும் போகணுன்டு தோணுது
ஆமா தோழி போயிட்டு வாங்க தோழி நல்லாதா இருக்கு எப்பயாது எதுனா த டைம் கெடைச்சா போயிட்டு வாங்க ம் சேரி ஓகே தோழி இது நீங்க மல் உ சொல்லுங்க தோழி சொல்லுங்க
கோவில்கள் எதுவு இல்லையா தோழி அங்க
கோவில்கள்னா நாங்க அவ்ளோ தூரோல்லா போல தோழி இதுவரைக்கு தா போய்ட்டு அப்டியே வந்துட்டோ அங்க இல்ல தோழி ஆனா மதுரை போனுனா நாங்க அப்போ வந்து நெறைய கோவில் தா பாக்கலா தோழி நம்ம
ஆமா தோழி மதுரை நான் கூட போயிருக் க்றே மதுரை கோவிலுக்குனே ஃபேமஸ் ஆனதுதானே
ஆ ஆமா தோழி அதா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தா ஃபேமஷ்னு சொல்லுவாங்க தோழி போய் வந்தீங்களா அங்க
ஆமா தோழி நானு போயிருக்றே சின்ன வயசுல போயிருக்றே அ இப்போ ரீசென்டா போனதில்ல தோழி எனக்கு அவ்ளோ ஞாபகோ இல்ல அங்க ஆனா போயிருக்றே
ஓ ஆ அப்டியா தோழி ஆனா அது நல்லாருக்குமா தோழி அது நறைய சொல்றாங்க அந்த தூண்ல கூட கீழ கேப்பா இருக்கு மாமே அது ஒரு துணியே போயிட்டு வர மாரி இருக்குமா அது எப்டி தோழி அதெல்லா சாத்தியமானே தெரில எப்டிலா இப்ப கட்டியிருக்காங்க பாருங்களே அ அந்த தூண்ல ம் ம் நறைய இருக்கு அந் தூண்
அது எல்லாமே ஒரு சிற்ப கலையோட எல்லா சேந்து இது பண்ணிருப்பாங்க
ஆமா தோழி அது அங்க கூட அந்த வாராகி அம்மா இருக்காங்களா பெருசா இருப்பாங்களா அங்க அதெல்லா சொல்றாங்க தோழி கேள்வி பட்டது தா தோழி நானு அங்க பெரிய பிரம்
நல்ல இது தோழி அது நம்ம வழிபட்டு வந்தோமனா நமக்கு ஏதாச்சு கஷ்டமோ எதோ இருந்தா கூட நீங்குது
நீங்குது நீங் நிஜமாக தா தோழி ஆனா நா கூட இப்போ வைபட்டுனு இருக்கே தோழி நா ஒரு ரெண்டு மூணு வருஷமா நல்லா இருக்கு தோழி அன்னா அது என்னது என்னனா நம்ப சரோன்டிங்ள இருக்ர கேட் ட்டுது நெகட்டிவிட்டில காட்டிகுட்த்துது எல்லாமே எல்லாமே செய்ஞ்சறாங்க தோழி அவங்க
ஆ நல்லது தோழி அந்த கோவி நானு இப்ப இதுவா பொதுவா எல்லா கும்பிடுவே தோழி எல்லா இதுதா அந்த கடவுள் தான்ட்டு ஸ் ப்போ இல்ல எல்லா கடவுளு எப்போ எந்த நேரத்துக்கு எது ஞாபகோ வர்தோ அந்த மாரி
ஆ நா வந் சரி சரி தோழி எல்லா அ அ ஆனா எ மாற்றம் வந்திருக்கு தோழி எனக்கு தெரிஞ்சு வரைக்கு நா வழிப்பட்டதுல இருந்து கொஞ்சோ பிரச்சனைய வந்துச்சு அப்ரோ தா புரிஞ்சுது எல்லாமே புரிஞ்சுட்டு ம் நம்மளுக்கு லைஃப்ல ஒரு இது குடுக்குது நீங்களு
டிவிட்டி எடு கருதுதா
ம் மெயின்னு ஆ நே ஏதிர் மர் ர எண்ணத்துல போக்கிச்சு நேர்மறை எண்ண தா இப்போ எது இருந்தாலு அது ம் அதே தா ம் தோழி நீங்க பாருங்க அதே மாரிய அந்த ஸ் சாமி அங்க பெருசா இருக்குமா அப்புறம் தான் சிவன வந்து இது பண்ணுவாங்களாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அங்க பூஜை பண்ணிட்டு உம் அப்படிலாம் கேள்விப்பட்டேன் தோழி அந்த கோவில்ல வழி கூட நம்ம ஒன்ஸ்ஸு உள்ள போயிட்டோன்னா எங்க இருக்குனே தெரியாதான் தோழி ரிட்டன்னு வழி அங்க
ஆமா தோழி
ஆஹ் எந்த ஒரே நாலு பக்கமும் ஒரே வழி மாதிரி இருக்குமா
உம் அந்த மாதிரிதான் தோழி காஞ்சிபுரம்லையும் அந்த தூணு வந்து ஒரு கோவில் சொல்லுவாங்கல்லையா அந்த ஏகாம்பரநாதர் கோவில் நினைக்கிறேன் கோ தோழி அது கூட அப்படிதான் சுத்தி சுத்தி எல்லா வழியும் ஒரே மாதிரியே இருக்கு தோழி நான் ஒரு தடவ போயிருந்தேன் சுத்தி அந்த தூண்கள் எல்லாம் எந்த பக்கம் பாத்தாலும் அது ஒரே மாதிரியே இருக்கு தோழி நமக்கு இது நமக்கு எந்த பக்கம் அதோட நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம் முன்னாடி வந்த போயி அப்படின்ட்டு கொஞ்சம் கன்பியூஸ் ஆகுது தோழி அது கூட உஹம்
நான் ஆனா போனது இல்ல தோழி ஆனா கோவில்ங்களா இவ்வளோ எப்டி அத கட்டுறாங்கன்னு புரியல தோழி அ சீலைலாம் எப்படி உம்
காலத்துல கட்டுனது எல்லாமே நல்லா இருக்கு தோழி
உம் இப்போ இப்ப ‌இதுதான் டெக்னாலஜியே வந்திருக்கு தோழி எல்லா அது எப்படியோ வந்துச்சு செய்றாங்க அப்பல்லாம் எப்டி கையிலயே பண்ணாங்களா என்னன்னே புரியல தோழி அது
அப்ப எல்லாம் மனுஷங்களே தூக்கி செஞ்சிருப்பாங்க யானைகள் இது பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆமா தோழி இப்பதான் நமக்கு கிரேன் அதெல்லாம் வந்துருச்சு
ஆமா எப்படி தோழி அது அவ்ளோ அவ்ளோ கல்ல வச்சு செய்யறது அது எப்படிதான் தெரியல எப்படி அது சாத்தியமாச்சுன்னே தெரியல ஆனா இது வரைக்கும்
தெரியமா இருக்கு
உம் அதெல்லாம் உடையாம இன்னமும் அப்படியே இதுவா இருக்கு.
உஹம்
எவ்வளோ மழை பெய்யுது எவ்வளோ காத்தடிக்குது
ஆமா தோழி
உம் ஆமா தோழி அதெல்லாம் நம்ம பாக்கவே ஒரே அதிசயமா இருக்கு
ஆமா தோழி எல்லா கோவிலும் ஒரு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது
ஆமா தோழி
இப்ப எல்லாம் எங்க தோழி எல்லாம் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி மலைப்பிரதேசம் எல்லாரும் விரும்புறாங்க போறதுக்கு
ஆமா தோழி அங்க போனும்னா குளிர்ச்சியா இருக்கு புது புதுசா இன்னொவேட்டிவ்வா என்ன பண்றாங்க நம்ம அத பாத்துட்டு வந்துடுறோம் ஜாலியா இருக்கு. ஆஹ் இப்போ கொடைக்கானல்லாம் போயிருக்கீங்களா தோழி
நானு கொடைக்கானல் போனது இல்ல தோழி ஊட்டி போயிருக்கறேன் அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தோழி ஆனா மலைப்பிரதேஷம் மாதிரி எல்லாம் ஒரு ஏதாச்சும் ஃபால்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தா தோழி நா போட்டோல பார்த்த வரைக்கு அந்த மாதிரி இருக் கு நீங்க போயிருக்குறீங்ளா
ஆ இல்ல தோழி நானும் போனது இல்ல கேள்விதா பட்டிருக்கே அது ஆனா ஊட்டி மா தா நா சொல்றாங்க தோழி எல்லாரு அது ம் ம் இப்போ
தா நமக்கு இங்க கோடை காலமாருக்கும் போது அங்க மலைக்கு போனா நல்லாருக்கு தோழி நம்ம ஊர்ல தமிழ்நாட்ல ரொம்ப வெயிலா இருக்கே தோழி
ஐயோ ரொம்ப வெயில் தோழி தாங்க முள்ள இந்த ஏற்காடு போயிருக் கீங்ளா தோழி நீங்க
இல்ல தோழி நீங்க
ஆஹா இல்ல தோழி எல்லா இப்ப அது பேமஸ் ஃபேமஸ்ன்றாங்க அங்க என்னதா இருக்குன்னே தெரில
முன்ன எதுமே இருக்காது தோழி அங்க அதனால அவ்ளோ விரும்ப மாட் டாங்க இப்ப எல்லா கொஞ்சோ ரெடி பண்ணிருப்பாங்க போல
ஆ அது கூட ஒரு பாத்தே தோழி அந்த த்ரீ டியா ஃபைவ் டியா தெர்ல தோழி அது அப்டியே உக்காஞ்சிட்ருப்போ லைவா நம்ம போற மாரியே இருக்கு
ஓ அப்ப இன்னு நல்லாருக்கு தோழி
ஆ நம்பளே போற மாரி உக்காஞ்சிட்ருக்கோ சப்பளங்கால் போட் தா உக்கார்ரோ பசங்க வச்சுட்டு உக்காறாங்க எல்லா பாத்தா அது லைவா அப்டியே போது தோழி அதுல பசங்க எல்லா என்ஜாய் பண்றாங்க நம்ளுக்கு பயமா இருக்கு
ஆனா ஒ முடிஞ் வரும்போது சந்தோசமா இருக்கும் தோழி
ஆமாமாந்தோழி அந்த மாரி த்ரில்லிங்கா இருக்கும் போல அது மாரி நெறைய இருக்கு போல தோழி அங்க என்னன் தெரில என்ன என்ன பேமஸ் இருக்கு அங்கன்னு ஆனா ஒருதாட்டி போய் பா கணு தோழி அந்த எடல்லா
போலாந்தோழி ஒரு தடவ நீங்க நானு கூட போயிட்டு வரலா
ஆ கண்டிப்பா போய்ட்டு வல்லா தோழி ஆ தோழி
டு வந்தா ஒரு வருஷோ
ஆமாம் அந்த ஒரு சந்தோஷம்தா நம்ப வெளிய போனாலே ஒரு மனசு ஆறுதலா இருக்கு தோழி
ஆமா அதுக்காக தாங்க
ம்ம் வேற எதுவு இல்ல தோழி நம்ப அதெல்லா பிளேசஸ் பாத்தோ
ஆமா தோ
ஃபோட்டோ எத்து வச்சுகினா எப்பயாது பாத்தா போய் வந்தோன்னு ஒரு
ஆமா தோழி போட்டோ பாக்கும்போது ஒரு சந்தோஷோ நல்லா அழகா நம்ம ஆடைகள் புதுசு புதுசா போட்டுட்டு சந்தோஷமா
தோழி கெளம்பத்து முன்னாடி இந்த டிரெஸ்ஸ வாங்க்கணு அந்த டிரெஸ்ஸு இருக்கணு
ஆமா தோழி ஆமா தோழி அது ஒரு சந்தோஷோ தா ஆமா தோழி ஆ சேரி தோழி நீங்க பாருங்க ஓகே தோழி
எஃப் ம் சேரி பாய் தோழி
ஆ பாய் தோழி ம்